ம்
சொல்டா
அக்கா என்னவண்றீங்க
என்ன பண்றே சும்மாதா இர்க்கே
சேர் செரிங்க்கா லஞ்சே முடிஞ்சுதுங்ளா செரி செரிங்கா சாப்ட்டாச்சுக்கா என்ன பக்ரீத்து ஸ்பெஷலா இன்னக்கி
பக்ரீத் ஸ்பெஷலல்லா ஒன்னு இல்லதா
சேர் செரி இப்ப எங்க மேல் வீட்ல வேற பக்ரீத்துக்கு சும்மா மட்டன் பிரியாணி தம்பி வெளியே எடுத்துட்டு போய நின்ட்ருந்தாங்களா அப்டி ஒரு ஸ்மெல்லு
அ ஹ அ
அவரு வேற இதல்லா வாங்கிட் போறற் ஜூஸ் ஐட்டம்ல்லா வாங்கி போறாரு ரிலேஷன்ல்லா வந்துருப்பாங்ளாட்டுக்கு
ஓ சேர் சேர் சேர்டா
ம் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இல்லீங்களாக்கா
அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்னா அங்க நம்ம ஊர்ல இருக்காங்கடா
சேர் செரிங்கா
இங்க யாராது ஒருத்தராவ்து எப்புடியோ கூப்ட்ருவாங்க அண்ணாவ
அத அத அதாங்க
அ இங்க யாரு பெருசா பழக்கம் இல்லேல
அத அத அதாக்கா ஏ ஃப்ரெண்ட்டு ஒருத்த் இருந்தானுக்கா அவனியும் உங்க தம்பி மெரட்டி உட்டாரு பேசுறதே இல்ல அவே எங்கோட எனக்கு எப்டி இருந்தாலு பிரியாணி கொண்டு வந்து குடுத்துருவா ம் ம் ஹு ம் அவோ இது அவுளு அவ் இவுருக்கு ஃப்ரெண்டு தாங்க்கா அவ ஆனா புடுச்சு பேசி உட்டாரு அதனால பேசுறதே இல்ல அவ சேர் நானு உட்டுட்ட
சேரி சரி அதா வட போச்சேங்குற மரி பிரியாணி போச்சே
என்ன வண்ணுறதுங்க்கா இப்ப நானே பிரியாணி கொஞ்ச எக்ஸ்போட் ஆயிட்டங்கா எப் போ இது ரெண்டு மூண் டைம் வந்து பாஸ்மத் ரைஸ்ல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நல்லிருக்கு நல்லாருக் கண்ணு என்னையே கொஞ்ச உசுப்பேத்தி விட்டாங்க ஆ நானு நீ ஆச கிளீன் பண்ணே ஊர்ல பெஸ்டிவலுக்கு பண் எல்லாமே நெனைச்சிட்டு இருந்தே உங்க தம்பி வேண்டா எத்தனை பண்ணுறது எத்தனை பேர்த்தக்கு பண்ணுறது அப்படின்ட்டரு அதுனால விட்டுட்டே
சேரி சேரி சேரி ம் ம்
சேரி்ங்க கிளைமேட் பாருங்க்கா மாறி மாறி வன்டு இருக்கு
நேத்திக்கு நேத்திக்கு மதியத்துக்கு மேல பாத்தா சும்மா அப்டியே வானமே பொழந்து ஊத்துற மாறி இருந்தது மழ பா அப்டி இடி இடிச்சது இன்னைக்கு பாத்தா வெயில் கொளுத்துது
ஆ டிவி ஆஃப் பண்ணு ஃபன் ஆஃப் பண்ணு பிரிஞ்ச ஆஃப் பண்ணு எல்லா பிடுங்கி விட்டு போயிட்டாரு
ஆ எப்ப நேத்து மதியத்துக்கு மேலையா
ஆமாக்கா ஒரு மூன்றை நாலு மணி இருக்கு நானே டிவி பாத்துட்டு தம்பி பாத்துட்டு இருக்கே டிவி பாத்த தா கொஞ்ச டைம் பாஸ் ஆகுது எனக்கு இப்டி மானோ மின்னிட்டு இருக் கு நீ பாட்டுக்கு டிவி போட்டு பாத்துட்டு இருக்காறனு புடிங்கி விட்டு போயிட்டாரு அப்ற மறுபடியு கொஞ்ச அரை மணி நேர கழிச்சி மறுபடி டிவி போட்டு கொஞ்ச நேர பாத்துருந்தே அந்த பிராணவிக் டிவி நல்லா பாக்கறானுங்களாக்கா
ஆ அதாதா ஆ ஓ இப்பவே நல்லா பாத்துக்குது டிவி
ஏன் கேட்கிறீங்கா டிவி மொபைல நம்ம டக்குன்ன சரி ஃபிட் பண்ணி இருக்குபோது சும்மாவே படுத்துட்டுருக்க முடியேன்ன மொபைல் எடுத்து பாத்தோம்னா அந்த லைட்டு இதுக்கு ஆ வெளிச்சத்துக்கு உடனே டக்குன்னு முழிச்சு பாக்குறதுங்க்கா
ஆ
அப்றே வந்து நம்ம வீடியோ கால் சும்மா நம்ம நார்மல் கால்ல பேசிட்டுருக்கோ அப்புடின்னா வீடியோ கால்னு நெனச்சிட்டு அழுகுறது அவனுக்கு காமிக்க சொல்லி
ஓ இப்ப தா அந்த அளவுக்கு ஆளு தெரியுதா
அப்பா கிட்டபடுத்துட்டு வீடியோ பாக்குறாங்கக்கா ரெண்டு பேரு கிரிக்கெட் பாத்துட்டு இருக்கறாங்க
அஞ்சு மாசத்து பைய பண்ற வேலையா இது
ஏ கேக்குறீங்க ஒன்னு சொல்ல முடியல ம் அப்புற வந்து அழுதா எடுத்துப்பாங்கன்னு தெரியுது
ஆ
அழுகுறது அப்புற எடுத்து நிற்க வச்சோம்னா ஒரே ஜாலியாக விளயாட்றது
விளையாடுறது ஏ தம்பியு போயிட்டானா கடைக்கு
இ இருக்காருங்க்கா சாப்டாரு நா இன்னைக்கு கேரட் பொரியளுங்க ரச வச்சே
ஆ
சாப்டாரு அப்ற மோர் அடிச்சு தர சொன்னாரு மோர் அடிச்சு கொடுத்தே இந்த வெயிலுக்கு வேற போயி உட்கார முடியுறது இல்ல கடையில
கடையில ஆ ஹீட்டுக்கு ஆ சூடு
அப்புறே இளநீ தோட்டத்தில இருந்து போட்டு வந்து வச்சிருந்தாரு அதை கொஞ்ச குடிச் சுட்டு அத கொஞ்ச குடிக்கனு உடைச்சி வச்சிருக்காரு நானு குடிக்கணு மாட்ருக் கு ஹீட்டுக்கு புல்லா அந்த கொப்புளா போட்டுருச்சு ம் ம் இந்த கிளைமேட் இப்டி மாறி மாறி இருக்கிறங்குற கா என்ன வருது என்ன போறது தம்பி ஹீட்டுக்கு சூடு புடிச்சாசாட்டுருக்குங்கக்கா ஒரு மாரி நைய் நைய்னு அழுதுட்டு
நீ நல்லா படுக்கும் போது நைட்டுமே நல்லா வெளக்கெண்ண வச்சுவுடு தொப்புளுக்கு
பெரியவனுக்கு எல்லாமே பண்ணேக்கா இவனுக்கு என்ன பண்ண ஏனா அப்ப வந்து எல்லாரு இருந்தாங்க எனக்கு அம்மா அத்தா எல்லாரு இருந்தாங்க எனக்கு யாருமே இல்ல எனக்கு என்ன பய இவன வந்துட்டு நம்ம இவன கொண்டு படுக்க தூங்க வச்சுட்டு வேலய முடிச்சா போதுன்னு இருக்கு எனக்கு ம் நைட்லா கண்ண மூடி தூங்கலீங்க்கா நானு வெச்சு செஞ்சுட்டா கோ கண்ணு மூடவே இல்லைங்க்கா நை நை நைன்ட்டே இருக்கா என்கிட்ட வந்துட்டு நா ஃபீட் பண்ணிட்டே இருக்கு சப் பண்ணிட்டே இருக்கணு அவனுக்கு விட்டம்னா அழுகுறா விட்டம்னா அழுகுறா நா வீ விடிய விடிய டி வச்சு ஃபோன் பாத்துட்டே தா கா படுத்துட்ருந்தே நால்ர மணிக்கு என்னமோ ஒரு பத்து நிமிஷோ தூங்குனே அந்த கேப்ல அப்டியே தூக்க வந்துச்சுனு தூங்குனே அவ்ளோதா இன்னைக்கு ஆள்
ஆ ம் எப்பொவு ஒம்போது ம தூங்கலா எட்ர அட்லீஸ்ட் ஒரு எட்டு எட்ரைக்கு வரைக்குமே
ஏழே முக்கால் எட்டு வரைக்கு தூங்குவானுக்கா எப்போமே நம்ம அந்த நோம்பிக்கு எடுத்து கத்துட்டு போனமுல்லங்க்கா கம்பம் பாக்குறக்கு அந்த டைம்ல வந்துட்டு டைம் வந்துட்டு மாறிருச்சு ரொட்டின் மார்னங்காட்டி காலையில எந்திருக்கும்போது ஒம்போதர பத்து இப்டி இருந்துச்சு
ம்
இப்ப பாத்தீங்கன்னா எட்டு எட்ரைக்கு எந்திருச்சிட்ருந்தா இன்னைக்கு ஏழு மணிக்கு எந்திருச்சுட்டா
ம் இன்னு போக போக ஆறு மணிக்கு எந்திருச்சுக்குவா விடு ஏனா நீ காலைல நேரமா எந்திரிச்சு சாப்பாடு செய்யணும்ல
ஐயோ எனக்கு அத நெனச்சா பயமா இருக்குது உங்க தம்பி வுட்டுட்டு நா அங்க போறே இங்க போ பொருள் லோட் ஏத்த போறேன்னு போயிருவாரு
அப்ப காலையில நேரந்தா எல்லாரு வருவாங்க அதுக்குமே சோ கடவுளே அ ஆ
கொஞ்சோ கஷ்டோ தான்கா அப்புறோ என்ன பண்றதுங்க காயெல்லா கொஞ்சோ நைட்டே கட்
கொஞ்சோ நல்லா நின்னுக்ரே நடக்குறா அப்டின்னா கூட போகும்போது வண்டியில கூட்டிட்டு போயிட்டோனா கூட அவெ வரக்குள்ள நீ எல்லா வேலையு முடிச் ச்சு வச்சுலா சாப்ட வரக்குள்ள அதுக்கப்புறோ அவனுக் குளிக்க வச்சு அப்புறோ ரெடி ஆகி நீங்க ரெடி ஆகி கொஞ்சோ உனக்கு கொஞ்சோ டைம் கிடைக்கு
ம் எனக்கு உக்காந்து பழகிட்டா போதும்கா ஸ்கூட்டியில முன்னாடி வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு உக்காரக்கு ஒரு கரியர் மாரி இருக்குல்லங்கா அந்த மாரி வாங்கி மாட்டி வுட்டற வேண்டியதுதாங்க்கா
ம் ம் வேற வழி இல்ல
வேறு வழியே இல்லிங்கா இவனல்லா வச்சு சமாளிச்சிட்டு நம்ம அவன ஸ்கூலுக்கு காட்டுறது ரொம்ப பெரிய கஷ்டோ டோங்கா ஏன்னா அவனுக்கு ஏழேஹாலுக்கு நம்ம சாப்பாடு போட்டு வச்சோம்னா தா அவெ ஏழே முக்கால் சாப்ட்டு முடிச்சு எட்டு மணிக்கு வேனுக் கிளம்புவா அய்யோ ஏன்னே தெரிக்கா சாப் அதுக்குள்ள எத்தன திட்டு எத்தன அடி எங்கிட்ட சாப்பிறதுனா ம்ஹு அது காயெல்லா போட்டுவச்சுட்டோன்னா காலங்காத்தால இப்டி கண்ணீர் வடிச்சிட்டு உக்காந்துட்டுண்டுருப்பா
ம்
நம்மளுக்கு ரெண்டே வாய்தான்ங்கா ஆகு அதயே ஒரு மண் நேரோ அர மண் நேரோ சாப்பிடுவா அவ ம்
உண்ம அஞ்சாவ்துருந்து ஆறாவ்து போற கழுதயே அப்படிதா பண்ணிக்கிட்ருக்
ஐயோ ஏன் கேக்குறிங்க பாஸ்ட் ஃபுட்டுன்னா உடனே ம் வெளுத்து கட்றாங்க
ம் நேத்து நாங்க மேரேஜ்க்கு போயிருந்தோம்ல அங்க மெனு எவ்ளோ சூப்பரா தந்தது ஒர் ரெண்டு ஸ்வீட்டு அப்புறோ இட்லி ஆ எல்லாமே கார்ன் தா நேத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு பிரியாணி மாரி அதுக்குள்ளயு கார்ன்னு தோச வெரைட்டிஸ்ஸு அப்றோ சா ஒயிட் ரைஸு ஆ நல்லா கெட்டி தயிரு அதுக்கு மாங்கா தொக்கு கம்பு சாப்பாடு தூதுவல ரசோன்னு அது நல்லா இருந்ததமா நா மிஸ் பண்ணிட்டு வந்ட்ட
செரி செரி செரிங்க்கா இந்த நார்மலாவவே எந்த மேரேஜுக்கு போனாலும் கா கொஞ்சோ இந்த மில்க் ஐட் டம்ஸ்ல வெப்பாங்களக்கா அந்த மாரி ஸ்வீட்டுனா நா ஒன்னுங்கிறது நாலு வாங்கி சாப்ட்டுட்டு தா வருவ
ஆ நேத்திக்கு அப்புடி தா வெச்சிருந்தாங்க ஒரு கப்புல பிரியா அந்த கப்பே சூப்பரா இருந்தது ஒன் யூஸ் கப்பு தா ஆனா அதே ஒரும வித்தியாசமா இருந்தது ஆ அதுல வந்து குட்டி குட்டியே குட்டி குட்டியா இந்த ரசகுல்லா மாரி
ஆ ரசமலாயி
ரசமலாய் இல்ல அது என்னமோ ஒரு ஸ்வீட் டுன் சொன்னாங்க எனக்கு அது பேர் நா மறந்துட்ட
செரி செரி செரிங்க்கா
சின்ன சின்னதா அந்த ஆ நம்ம கொழந்தைய்லா இருக்கும் போது டப்பாக்குள்ள கலர் கலரா குண்டு குண்டா முட்டாய் போட்டு வச்சிருப் பாங்க ஞாம் இருக்குதா அந்த நைன்ட்டிஸ் கிட் மிட்டாய்யிங் விப்பாங்கள அந்த மாரியே இருந்துச்சு பட் அது நல்லா ஸ்பாஞ்சியா இருந்தது
ம் ம் அப்படின்னா கா ரசகுல்லாக்கே வந்து அந்த கலர் மிக்ஸ் பண்ணுவாங்கள அந்த மாரி பண்ணிருப்பாங்ளா இருக்
ரசகுலா டேஸ்ட்டும் இல்ல ரசமலாய் டேஸ்ட்டும் இல்ல ரெண்டும் கலந்த மாரி ஒரு மாரியா ஆனா நல்லா இருந்தது பாப்பா வேற திட்டிட்டே இருந்தா ஆ சுகர் அதிகமா இருக்குது சுகர் அதிகமா இருக்குதுன்னு இத்தன முழுங்கிட்டுக்கிறியா நீ ஸ்வீட்ஸாவே அப்படின்னு அவங்க அப் அப்பா திட்டிட்டு இருந்தாரு ஏ கம்முனு இருடி உட்டா இல்லாத நோவ் இவளே வர வச்சிருவாறாட்றக்குது அப்டின்ட்டு திட்டிட்ருந்தாரு
எங்க அத்த பைய பெரியவன் மேரேஜ்லைங்க்கா ரெண்டு ஸ்வீட்டு வச்சிருந்தாங்க அதுல வந்து அந்த வெத்தல மாரிங்க்கா மடிச்சு வெப்பாங்க அது ஒரு ஸ்வீட்டு என்னமோ பீடான்னு சொல்லிட்டு ஆ அது வச்சிருந்தாங்ளா
மேல ஒரு ஒயிட் கலர் மாரி ஆனா நல்லா நறுக்கு நறுக்குன்னு மென்னு சாப்பற மாரி இந்துச்சு அது என்னமோ ஒரு ஸ்வீட்டு நல்லா இருந்தது ஆனா
ஆ அது போகுங்க்கா பிங்க் கலர் ரசகுல்லா வச்சிருந்தாங்கக்கா எனக்கு ரொம்ப பிடிக் கும் ரசகுல்லா அப்பவே நா மூணு சாப்ட்ட அப்ப வந்து பெரிய பைய வந்துட்டு அவனுக்கு என்ன ஏஜ் இருக்கும் ஒரு ரெண்ட்ர வயசு மூணு வய்சு செரிக்கும் அவங்கள்க்கு ஸ்கூல் கூட போகுல
ம் ம் ம்
அப்புறோ சின்னவ மேரேஜ் அப்பங்க்கா அந்த குஜராத்ல எதோ ஃபேமஸ்ஸாமாங்க்கா ஒரு பாக்ஸ் ஒரு ரவுண்டா பா சர்க்கிள் மாரி இருக்குங்க்கா அதுக்குள்ள வந்து மைதா இருக்குல்ல மைதா தண்ணிய வந்துட்டு அது ப்ரஸ் பண்றாங்க அந்த பாட்டில் வ வெச்சி அது என்ன ஆகுதுன்னோ அந்த எண்ணெயில போய் பொரிஞ்சி பொரிஞ்சி அந்த ஓரத்துல போய் நின்னுக்குது
ம்
அத எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லா பால்கோவ ஸ்ப்ரே அது வந்து ச சுகர் சிரப்புல போட்டு நல்லா டிப் பண்ணி
அ
மேலே ஃபுல்லா பால்கோவா வெச்சி குடுக்குறாங்கக்கா நல்லாவே இல்ல அது ஃபுல்லா ஆயிலு ஆ இது வந்து நார்த் நார்த்து சைடு செய்யற ஸ்வீட்டுங்களாமா
ஆ ஹா ஆ
அதா ஃபர்ஸ்ட் டைம் நா சாப்புட்ற ம் அது வந்து நம்ம சிக்கன் பள்ளிபாளையோ சாப்டுவோம் இல்லைங்கா அதே மாதிரி மஷ்ரூம்ல பண்ணி இருந்தாங்கக்கா
ஆ ஹா ஆ ஆ
ஆ மதியானோ அந்த இந்து ஏதோ விருந்து சூப்பரா இருந்துச்சுங்கா இல்லைங்கா அடுத்த நாள் சம்மந்தி விருந்து மத்தியானோ ஆ ஆ சூப்பரா இருந்துச்சுங்கா அது நம்ம ஊர் சமையல்லியே வந்துட்டு அது ஒரு மாரி நல்லா இருக்கு
க்கும் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்குங்கடா
அட சாமி
ம் அ ஆ ஆமா கொஞ்சோ ஓரளவுக்கு அ நம்ம இங்க அந்த அத்தானி ரோட்டுல இருக்குதுல்ல அந்த மண்டபத்த விடாவே கொஞ்சோ பெருசா இருக்கு
ஓ செரி செரி செரிங்கா சேரிங்கா சேர் நாளைக்கு நம்ம மகிக்காத டேட்டே ஃப்ரெண்டா பண்லா சேரிங்கா சேரி பாருங்க உங்களுக்கு நா அப்பறமா கூப்புட்ற ஆ ஆ
ஓகே